ஹலோ
ஹலோ
ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது எப்டிருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்க நல்லாருக்க சாப்டீங்ளா
சாப்டோ நீங்க சாப்டீங்ளா ஒர்க்லா எப்டி போகுது
நாங்கல்லா சாப்டாச்சு ஓக்லா சூப்பர் நல்லா போயிட்டுருக்கு உங்களுக்கு எல்லார்கு எப்டி போயிட்டிருக்கு
ஆ நல்லா போயிட்டிருக்கு
ஓகே ஓகே ம் எப்டி இருக்கு உங்க ஊர்லா எப்டி இருக்கு எதுவு பிளான்லாம் பண்ணீங்ளா வெளியூர் போறதுக்கு பிளான்லா
ஆ எங்க ஊர்தா நல்லாருக்கு ஆனா பட் நாங்க இங்க சென்னையில ஸ்டே பண்ணிருக்கறதுனால ஊர்லா கொஞ்சோ மிஸ் பண்ற மாரிதா இருக்கு அங்கதா கொஞ்சோ நல்லா இருந்த மாரி இருந்சி
ஓகே ஓகே ஓகே சென்னையிலா எப்டி இருக்கு புடிச்சிருக்கா உங்களுக்கு
சென்னைல ஓகே தா
பட் ஆனா ஆ எப்டி ஓ செரி சாரி அது எதுனாலு அவுங்கவுங்க நேட்டிவ் தானே அவுங்களுக்கு ரொம்ப புடிக்கு
ஆ ஆமா
அதனால அதது உங்களுக் கஷ் சமைப்பீங்ளா நல்லா சாப்பாடுல்லா செய்வீங்ளா
சமைப்போ ஆனா ரொம்ப நல்லால்லா சமைக்க மாட்டோ ஏதோ ஓரளவு
சமைப்பீங்க நல்லா சமைக்க மாட்டீங்ளா என்னங்க
சமைக்க சமைப்பே சமைக்க தெரியு பட் அது இன்ட்ரஸ்டா அது பண்றதில்ல அதுனால ஆமா யாராது சமைச்சி குடுத்தா பாட்டி இருக்காங்க பாட்டி சமைச்சு தருவாங்க
ஓனா நீங்களா வாண்டடாலா சமைக்க மாட்டீங்க
ஆ ஆ வாண்டடா நானா சாமைக்க மாட்டே
இதுவரைக்கு ஃபேவரெட்டா எதனா செஞ்சிருக்கீங்ளா
ஃபேவரெட்டா பிரியாணி செஞ்சிருக்கோ
பிரியாணி ரெசிபி சொல்றீங்ளா கெடைக்குமா
பிரியாணி நானே சுமாரா தா சமைப்பே நீங்க சொல்லுங்க பிரியாணிக்கு
நீ அந்த சுமாரான இது சொல்லுங்க நா எதுனா கரெக்ஷன் பண்ணிக்கிற
நா என் பிரியாணிக்கு என்ன எப்டி கேக்குறீங்க என்ன இன்க்ரீடியன்ஸ் கேக்குறீங்க
இல்ல இப்ப நீங்க பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த ரெசிபி வந்து என்ன மாரி ஸ்டார்ட் பண்ணீங்க இப்ப சிக்கன் ஆர் மட்டன் ஸோ சம்திங் இருக்குல்ல சில பேர் ஃபிஷ் பிரியாணி கூட நல்லாப் பண்ணிருப்பாங்க
ஆ அந்த அளவுக்லா எனக்கு சமைக்க தெரியாது ஒன்லி சிக்கன் பிரியாணிதா சமச்ருக்க
சிக்கன் பிரியாணி ரெசிபி சொல்லுங்க நா எதுனாச்ச இருந்தாக்கா நா நல்ல பிரியாணி ப பண்ணுவ சோ கரெக்ஷன் எதனா பண்ணிக்கிற உங்ளுக்கு
ந ஃபர்ஸ்ட் என்ன இந்த வெங்காயொ தக்காளி இதெல்லா போட்டுட்டு அதுக்கப்றொ அது கூட இஞ்சி பூண்டு ஆ பொதினா இதெல்லா போட்டு நல்லாவ இது பண்ணிட்டு அதுக்கப்புறொ இதுனா சிக்கன் சேக்கர்த்னா ஒரு டைம் சிக்கன் சேப்போ இல்லனா ஒரு டைம் மசாலா சேத்துட்டு அதுக்கப்புறொ சிக்கன் சேப்போ சேத்துட்டு ஆ ஃகட் போடுவோ லெமன் ஆக்சுவ் ஆட் பண்ண மாட்டோ ஃகட் மட்டும் அஆட் பண்ணு ஆ
இஞ்சிபூண்டு
ஆ இஞ்சு பூண்டு ஆட் பண்ணுவோ ஆ ஆமா இஞ்சி பூண்டு
வேன் நல்ல க்றிஸ்பியா இருந்தேன்னா நல்லா இருக்கு
ஆ ஏ ஆனியன் போட்டதுக்கப் அப்றொ நல்லா இஞ்சி பூண்டு நல்லா போட்டு நல்லா இது பண்ணிட்டு அக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு அதுக்கப் அப்புறமேட்டுக்கு மசாலா போடுறதெல்லா போட்டு அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுவோ தயிர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறொ சிக்கன் போட்டு செய்யலா அதுதா சிஸ் நறைய டைம் செஞ்சல நா ஒரு டூ த்ரீ டைம்ஸ்தா செஞ்சிரு
எந்த பிரியாணி மசாலா பாக்கெட் வருமே அத ஆட் பண்ணுவீங்ளா
ஆ இல்ல வீட்ல இருக்ற நார்மல் மொளகா தூள் ஆட் பண்ணுவோ அப்டி இல்லனா ஏ க பிரியாணி மசாலா லைட்டா எப்பயாது ஆட் பண்ணிப்போ அந்த இதுவா இருந்துச்சுனா வீட்ல இருந்துச்சுனா ஆட் பண்ணிப்போ அப்டி இல்லனா அது விட்டுறது
குக்கர்ல போடுவீங்ளா பாத்தரமா
நா குக்கர்லதா செஞ்சே
குக்கர்லதா செஞ்சீங்ளா விசில் விசில் எத்தன விசில் விசில் அடிக்க விடுவீங்க இப்ப ஃதம் போடுவாங்கல சில பேரு
ஆ நா வந்து வீட்ல இருந்த அரிசிலே செஞ்சதுனால அத ஊற வச்சு செஞ்சுட்டோ ஊற வச்ச அரிசி போட்டோனா த்ரீ விசில்தா விடுவொ மூணு விசில் விட்டோனா கரெக்டா இருக்கு ஊற வெக்காம் ஆ ஆமா பாஸ்மதியில போடாம மித்தபடி வீட்ல ஊற வெக்காம ம்
இப்ப நார்மலா நீங்க ஒரு விசில் மட்டு போட்டீங்கனாலே பிரியாணிக்கு விசில் எடுத்து விட்டுட்டு வேற பாத்திரத்துல வந்து தட்டி ம்ச் இந்த அலுமினிய பேப்பர் கவர்ருக்குல்ல அத நீங்க மேல க்ளோஸ் பண்ணாலே போது சூப்பரா இருக்கு பிரியாணி
ஆனா நாங்க மு அந்த நார்மல் அரிசின்றதுனால மூணு விசில் தா வப்போ வச்சுட்டா கரெக்டா இருக்கு அருஸ் சி ஊறவச்சிருந்தனா ஆ அந்த மாரிதா பிரியாணியே செய்வோ நாங்க
அது வந்து பிரிஞ்சு சாதோங்க
பிரிஞ்சு சாதம்மா
ஆஹ பிரியாணினா பிரியாணி அரிசில போடணு அதுதா பிரியாணி நீங்க என்ன வீட்டரிசில பிரிஞ்சு சாதம் ஆக்குற மாரி சொல்லிட்ருக்
நாங்க வந்து ம்ச் அதுதா சொல்றே நா செஞ்சது வந்து வீட்டுல இருக்கிறது தா பாஸ் மதி அரிசி எல்லா செஞ்சது இல்ல அதெல்லா எங்க அம் எங்க அம்மா நெறைய ட்ரை பண்ணி பாக்கு நீங்க சொல்ற மாரி ஸ் ட்ரை பண்ணி பாக்குறே
ம் நெக்ஸ்ட்டு எதுனா பிளான் இருக்குங்களா உங்களுக்கு லைப் பிளான் அப்டி இல்னா வேற எது எதனாச்சா அவுட் சைட் போற பிளான் ஏதாவது இருக்குங்களா
ஆ போகணு அவுட் சைட் எங்கனா ஒவ் அவ்ளோவா போகவே இல்ல
ஓகே ஓகே எங்க உங்களுக்கு ரொம்ப போவ புடிச் ச்ச எடோ என்ன எடோ ரொம்ப போணுன்னு இப்ப சில பேர்லா ரொம்ப ஆச பட் என்னால போ முடில அப்டி சொல்லுவாங்கல்ல
ஆமா நா வந்து ஊட்டிக் போணுன்னு ஒரு ஆச இருக்கு ஊட்டி அந்த சைடு கேர்ளாப் போய்ட்டு வந்தே அக்கப்பறோ ஊட்டி போனு பேங்ளூர் போணூனு ஆச
ஓ ஓகே ஓகே பிளான் எதனாச்சி இருக்கா போறதுக்கு உங்களுக்கு
பிளான் இன்னு இல்ல ஆனா பிளேங்ளூர் போட்றதுக்கு பிளான் பண்ணனு
ஓ போன எதுல போவிங்க ட்ரெயின் ஃபிளைட்டு பஸ்ஸு கார்
ம் கார்ல தா போணு அதுல போனாதா நம்ம புடிச்ச பிளேஸ்ல நின்னு நம்ம அதெல்லா பண்லா அவுரு பாக்குணு அப்டீன்னா
ஓ செரி செரி செரி செரி என்ஜாய் பண்ணுங்க லைஃப நல்லா
அ உங்ளுக்கு எப்டி போ சென்னைல
போய்ட்டே இருக்கு ஆ கொஞ்சோ போரிங்காவுருக்கு லைஃப் வந்து போயிட்டே இருக்கு அப்படியே சில டைம் மைண்டு நல்லாருக்கு சில டைம் எதோ டென்ஷன் என்னடா லைஃப்பு ஆப்டின்ற மாரி இருக்கு இப்டேதா லைஃப்பு கொஞ்சோ கொஞ்சமா மூ ஆய்ட்ருக்கு
உங்க நேட்டிவ்லா எப்டி இருக்கு ஜாலியா இருக்குமா எப்டி இருக்கு
ஆ நேட்டிவ் சூப்பராருக்கு ஆ தெருக்கள் ஃபுல்லா மண்ணு ம்ச் ரோடல்லா இருக்காது அங்க எப்டின்னா ரெண்டு சைடு வீடு இருக்கு ரைட் அண் லெஃப்ட் சைட் வீ வீடிருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு வெளிலயு மரோல்லா வெச்சிருப்பாங்க வேப்ப மரோல்லா பாத்திருக்கீங்ளா நீங்க
ஆ பாத்திருக்கே
ஆ அந்த வேப்பமரோ எல்லார் வீட்டு வாசல்யு இருக்கு நடுவ்லதா வந் து ரோடு அ இப் இப்ப வந்து எப்டி சொல்றது ஸேர்ச்சுனா ஸேர்ச்சிருக்கு அந்த மாரி பள்ளிவாசல் அந்த மார் கோயில் இது எத எதனாச்சு அதல இருக்கு எ உ அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள அந்த மாரி இருக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கு வெளில ஆட்டுக்குட்டில்லா இருக்குல்ல ஆட்டுக்குட்டில்லா இருக் க்கு நெறைய அந்த மாரி இருக்கு நல்லா இருக்கு ஆனா வெளில நெறைய பேர் வந்து அப்றோ ஈவ்னிங் டைம்ல ஒரு ரிலாக்ஸேஷன்க்காக வெளில வந்து உக்காந்து பேசிட்ருப்பாங்க ஒரு பொல்யூஷ் ஷன் நாய்ஸ்ல்லா இருக்காது அ நார்மலா ஒரு ஃப்ரீடமா ரிலாக்ஸாருக்கு
உ
அந்த மாதிரி இருக்கு
நீங்ளு அப்ப நேட்டிவ் ரொம்ப மிஸ் பண்றீங்ள அப்போ
ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றே என்னதா இருந்தாலு பொறந்து வளந்த ஊருல அத வந்து எப்டி மிஸ் பண்ணாம இருக்க முடியு நம்ம வந்து ஒரு ல்ல ஓர்க்குக்காக வந்தது தான பட் நேட்டிவ் அப்டின்னாலே நம்ம பொறந்ததில்ல அது அதனால அத மறக்க முடியாதுல்ல
ஆமா கண்டிப்பா மறக்க முடியாது
அ அதனால கொஞ்சொ கஷ்டொ என்ன பண்றது கொஞ்சொ கொஞ்சமா மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலான் சொல்லிட்டு அ லைஃப் அப்டே ஓர்க்க பாத்து பொய்ட்டுருக்கு
நேட்டீவ்ல்லா பொய்ட்டு வந்திர்க் பொய்ட்டு வந்தீங்ளா இப்போ
அ நேட்டிவ் ரீசனா எப்பொ எப்பொ போனனா ஆ ஜேன்ல பொய்ட்டு வந்த அ சாரி ஜேன்ல இல்ல ஃபிப்பு ஃபிப்ல பொய்ட்டு வந்த பொய்ட்டு அது ஒரு டூ டேஸ் ட்ரிப்புதா பொய்ட்டு ஒடனே வந்துட்டே அதுவே ஊர் போனா வரவே மனசு இருக்காது சரி வர என்னப் பண்றது வந்துதான ஆகணு அப்டீனு சொல்லிட்டு அ வருவ
அங்க பொய்ட்டாலு நமக்கு அங்கவூ ரொம்ப நாள் இருக்கற்துக்கு ஒரு இதுவாருக்கு
அ இப்போ ஒரு டென் டேஸ் ஒன் வீக் அந்த மாரினா இருந்துட்டு வரலா அங்கயே இருந்தாலு போர் அடிச்சிரு இங்கயே ரெண்டுமே அப்டிதா அப்ப பப்ப கொஞ்சோ பொய்ட்டு வந்தா ரிலாக்ஸா இருக்கு
ஆ
ஒரு த்ரீ மந்த் இல்லன்னா சிக்ஸ் மந்த் கொன்ஸ்க்கு ஒரு ஃபோர் டேஸ் மட்டு பொய்ட்டு வந்தா பெட்ரா இருக்குனு தோணுது
ம்
நமக்கு கொஞ்சோ மைண்ட் ரிலாக்ஸா இருக்குல்ல ஒவ்வொரு அது நம்ம ஊரு விட்டுறத விட ஒவ்வொ ஒரு ஒரு புது புது ஊரெல்லா போய் பாக்குறதுக்கு ஒரு ஒரு இதுக் கிடைக்குல இந்த ஊர்ல இப்படிதா அந்த ஊர்ல இப்படிதா அப்டி சொல்லிட்டு இப்ப திண்டுக்கல் பூட்டு அ அந்த மாறில்லா இருக்குல்ல
ஆமா ஆமா
அ அந்த மாரி எதனாச்சு இருந்துச்சுன்னா இன்னு பெட்டராருக்கு ஆனா நானுமே பிளான் பண்ணிருக்கே ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமு எதுனாச்சு எங்கயாச்சு போணு அப்டின்னு பட் எதனா வந்து சோதப்பிடுது எதுவுமே பண்ண முடிய மாட்டக்குது அதுதா கொஞ்சோ கஷ்டோ
சே அடுத்த டைம் ப்ளான் கரெக்டா போட்டு பொயிட்டு வந்துருங்க எப்படியாவது
ஆமா எப்படியாவது பிளான் பண்ணனு பண்ணிட்டு எங்கனாச்சு பொய்ட்டு வரணு எப்டினா அம் ஓ ஆ ஃபேமிலியா இப்பற ஜாயின் ஜாயின்ன போனா தெரியாதுல்ல தனித்தனியா போனாதா கொஞ்சோ வந்து ஒரு தலைக்கு நெறய செலவு பண்ற மாதிரி இருக்கு சோ அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே மொத்தமா மிங்குலாயி போனா நல்லா இருக்குமோனு எனக்கு தோணுது ஆனா அதுக்கு எல்லா ஃபேமிலியு நம்ம போய் கேக்கணு நீங்க வில்லிங்களா வரீங்களா வரீங்களா இந்த மாரி பிளான் பண்லாமா அப்டி சொல்லிட்டு
அதுலே அ நெறய பேர் நெறய இது இருக்கு எல்லாரு ஒன்னா வந்து க போயி
ஆ அதுதா கொஞ்சோ அதுதா பாக்கலா எப்டின்னு இந்த இயர் பிளன் பண்ணிருக்கே எந்த மாதிரி இருக்குது அப்டின் சொல்லிட்டு பாக்கலா செரி ஓகே சிஸ்டர் வேற எதனாச்சு பேசணுமா
இல்ல இல்ல ஓகே
ஓகே பாய் பாய்
ஹாய்